ஆ கேக்குதுங்களா ஆம் மதிய வணக்கம்
மத்திய வணக்கம் சொல்லுங்க என்னப் பண்றீங்க சாப்டீங்ளா
ஆ நா சாப்டே சும்மாதாருக்கே நீங்க ச நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து ஒன்னும் பண்ல நானு சாப்டே சும்மாதா இருக்கே
சேரிங்க சிஸ்டர்
சொல்லுங்க என்ன சமையல் இன்னிக்கி
ஆ இனைக் பாத்தீங்னா அரிசி பருப்பு சாத செஞ்சே நா செஞ்சுட்டு முட்ட வந்து பாயில் பண்ணிக்ட்டே நா னு பாயில் பண்ணி நாங்க நானு கணவரு சாப்டு இன்னு தம்பி வந்து தூங்கிட்ருக்கானா செரி அவனக் கிழந்ததுக்கு அப்றம் பால்ஸ்சாத மாரி குடுத்துக்லா அப்டின் சொல்லி விட்டுட்ட சிஸ்டர்
சே ஓகேங்க
அவ எழுந்ததுக்கப்பறந்தா நம்ம இப்ப வந்து வேல அவரக் கொஞ்சனு குளிக்க வைக்ணுமா கால்ல குளிக்க வக்லாம்னு பத்தி தூங்கிட்டாரு அதுக்குள்ள
செரி ஓகே
சேரி அவ குளிச்சதுக்கப்புறந்தா அவருக்கு சாப்பாடெல்லா ஊட்டி விட்டு அவர குளிக்க வக்ணு நம்ப
ஆ செரி ஓகே ஓகே ஓகே
நீங்க வேலையெல்லா முடிச்சிட்டீங்ளா
ஆ முடிச்சாச்சு காலைலியே எல்லா முடிஞ்சிங்
சேரிங்க சேரிங்க சிஸ்டர் மழைங்ளா உங்க ஊர்லலா சிஸ்டர் கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ சிஸ்டர் ஹலோ ஆ சிஸ்டர் நா பேசறது கேக்குதா